கேக் ஆஹ் கேக்குதா ஆஹ் கேக்குது எப்டி இருக்கீங்க ஆஹ் நா ம் நா சும்மா இப்பதா சாப்ட்டு உக்காந்துர்க்க
என்ன சமையல்
இன்னைக்கா சாம்பார்
ம் ம் ம்
முட்ட இந்த வரும்பது அ நீங்க
மியூசியம் சாம்பார் தா
ம் என்ன பண்ணிட்ருக்கீங்க
காலேஜ் படிக்கிற நீங்க
நா வீட்ல ஹொளஸ் வைஃப்
ம் ம்
என்ன படிச்சுட்ருக்கீங்க
பி காம் ஜென்ரல்
ம்
நீங்க நீங்க ஒ நீங்கென்ன படிச்சீங்க
நான் பி எஸ் சி படிச்சு முடிச்ச ஃபேஷன் டெக்னாலஜி
ம் ம் அப்டியா அ அப்றமா ஒர்க்லா பண்லயா
ஆஹ் ஒரு ரெண்டு மூணு எடத்துல வர்க் பண்ண அப்றோ இந்த ஐ டி ஃபீல்டு அதெல்லாங் கொஞ்சோ ரொம்ப டென்ஷனா இருந்துது அதையும் பாத்துட்டு ஃபேமிலியையு பாத்துட்டு கொஞ்சோ சமாளிக்க முடியல அதுக்கப்றோ இந்த மாரி ப்ராஜெக்ட்ஸ் எதாச்சு வ ர்றத எடுத்து பண்ணிட்ருக்குது நீங்க வேறெது மேல படிக்க போறீங்களா இல்ல எப்டி
மேல படிக்லான்தா இருக்க எம் பி ஏ படிக்லானிருக்க
ம் நீங்க எந்த ஊரு
சென்னை
சென்னையா
ம்
நா மதுர
அப்டியா
ம் ஏ வேற எதாவது ஊர் க்கு வந்து டிராவல் பண்ணோ அப்டின்னு எதாவது ஆச இருக்கா
நாங்க எ நாங்க டூர் போய்ட்டு வந்தோ இந்த மாசந்தா
ஆஹ்
ஹ்ம் கேரளா போனோ
பசங்கல்லா போனீங்களா எல்லார்
ஆமா ஆமா
ஆஹ் நானு காலேஜ் ப காலேஜ் படிக்க பத்தொம்போது பேரு ஆஹ் நானு காலேஜ் படி கேல கேல்ர்ஸ் எல்லா இந்த மாரி பிளான் போடுவோ ஆனா கடசில யாரு வீட் ட்லயு விட மாட்டாங்க அதுல்யே சொதப்பிரு ஆனா காலேஜ் டூர் போனோ இப்போ சமீபமா ப இல்ல இல்ல டூர் கேரளாக்கு தா நாங்களு போனோ காலேஜ் டூரு அப்பறிப்ப பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறப்போ ஃப டூர் போனோ ஃப்ரெண்ட்ஸெல்லா சேந்து ஆனா தனியா நீங்க எல்லா இப்ப பசங்கெல்லா பாத்தீங்கன்னா நெனச்ச நேரோ அவுங் வந்து எதாவது பிளான் பன்னி ஒன் டே ட்ரிப் மாரி கொடக்கேனல் போய்ட் ட்டு வருவாங்க இல்ல ஊட்டி போய்ட்டு வருவாங்க இந்த மாரில்லா யோசிப்பாங்க டக்குனு நாங்க வந்து அத ஒரு மாச கணக்கா வந்து பிளான் போடுவோ ஆனா அத செயல்படுத் த்தருக்கான ஒரு சூழ்நெல வரப்போ அது வந்து இதாயிடு ஃபிளாப் ஆயிடு
அதா யாராச்சு ஒருத்ரு வாராம இருந்துருவாங்க
ஆஹ் வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க ஆஹ் ஆமா
உங்க வீட்ல எல்லாம் ப்ரெச்
புரியல
உங்க வீட்ல எல்லா ப்ரெச்சன இல்லல்ல டூருக்கு போனோனா
இல்ல இல்ல எந்த ப்ரெச்சனயு இல்ல ஆனா எதுவும் யாராவது ஒராள் ஒத் துளைக்க மாட்டாங்கல்ல அதுனால வந்து செர அவுங்க வாரட்டி நம்ம எப்டி போறது அப்டிங்கற ஒரு இதுலயே நாங்க அப்டியே ட்ராப் ஆயிடு எப்டியும் போர நாங்க ஏழு பேர் இருக்கோனா அதுல மூணா நாலு பேரு வரமாட்டாங்க மூணு பேரு மட்டு என்ன போறது அப்டிங்குற ஒரு இதுல வந்து அந்த ப்ளான் டிராப் பண்ணிருவோ
ஆஹ் மதுரை மதுரைல கொத்து பொரோட்டா ஃபேமஸு
ஆஹ் ஆமா கொத்து பரோட்டா மட்டு இல்ல பன் பொரோட்டாவு ஃபேமஸ் ஜீகிர் தண்டா ஃபேமசு ஆமா
ஆ அங்க எப்டி நீங்க வந்துருக்கே
ம்
ஆஹ் அப்டியே மீனாட்சி அம்மன் கோயில் பாத்துட்டு என்ன பண்றது ஆனா அந்த டைம்ல சாப்ட முடியாத சுச்சுவேஷன் வந்துடு கோயிலறு போனுமா அதனால சாப்ட முடில
ஓ மதுரைல அத தாண்டி நறைய விஷ்யோ பேஃபேமஸா இருக்கு மீனாட்சி அம்மன் கோயில் தப்பக்கொளோ என்னோட ஃப்ரெண்ட்சுமே ரெண்டு மூணு பேர் சென்னைலிருந்தல்லா இங்க வந்திருக்காங்க வந்து எங்க வீட்ல ஒரு நாலு நாள் தங்கி எங்க ஊரல்லா சச்சும்மா சுத்தி பாத்துட்டு இது பண்ணிருக்காங்க
ஆஹ் ஆஹ் அது கொத்து பரோட்டா சம்மையா இருக்குல அங்க
ம் எங்களுக்லா அது சாப்ட்டு சாப்ட்டு மூஞ்சில அடிச்ச மாரி போயிடுச் அப்டி சொல்லுவாங்கல்ல அந்த மாரி இருந்ச்சு நீங்க சென்னையா
ஆமா சென்னை
அங்க எப்போ எப்டி அந்த என்ன சொல்றது எந்த நேரமும் சத்தமாவே இருக்குமா அந்த ஊர்லா ட்ராஃபிக் சவுண்டு ஏன்னா அங்குட்டு வேல பாக்குறவங்கல்லா சொல்லுவாங்கல்ல இங்குட்டு மதுர பக்கட்டு வர்றவங்கல்லா
அது ஏன்னா இப்ப எப்டி சொல்றது இப்போ மோஸ்ட்டா வந்து இந்த சென்னையில சென்னையில இருக்கறவங்க வந்து மொத்த சென்னை கெடையாது என்ன ஒரு தேர்ட்டி டுவெண்டி பர்சன்டேஜு தா சென்னை மத்த எல்லாமே வெளியூர்லேருந்து வந்தவங்கதா
ஆமா சென் னையில முக்கவாசி பாத்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வர்ற பசங்க தா வந்து அங்க ஒரு வேலைக்காகவோ இல்ல பிள்ளைங்களோட படிப்புக்காகவோ வந்து தானே அங்க வந்து ஸ்டே பண்ணி அப்புற ஃபேமலியா அங்க செட்டில் ஆயிட்றாங்க இல்ல நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கே எல்லா டிராஃபிக்கா இருக்குது ரொம்ப நெரிசலா இருக்குது அப்டி சொல்லுவாங்க ஆ தண்ணி ஆ தண்ணிக்கெல்லா ரொம்ப செரமப்பட்றோல்லா ஒரு சில ஏரியாலல்லா சொல்லுவாங்க ம்
எ எப்டி சொல்றது இவுங்க வந்து ஏரிலல்லா எத்துன்னு போய் வீடு கட்டிர்றாங்க
ஆமா
அதுக்கப்புறமா ஏரியு காணாம போயிடுது அதுக்கப்புறமா தண்ணி எங்கேருந்து வரு
ஆமா இன்னு மழ காலல்லா வந்துட்டா ரொம்ப செரம இல்ல நியூஸ்ல எல்லா பாக்குறோல்ல தண்ணி தேங்கிருக்கு நெறைய பேரு அந்த இதுல ம்
அதுதா இப்ப சென்னையிலேருந்து நாங்க கொஞ்ச அவுட்ருதா ஒரு தேர்ட்டி கிலோமீட்டரு
நீங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறீங்களா இல்ல ஃபேமிலியா இருக்கீங்க
பக்கத்துல தான காலேஜே பக்கத்துல தா
சேரி சேரி ஒங்க ம் இப்ப எ படிச்சுட்டு இருக்கீங்களா இல்ல இன்னு முடிக்க வேண்டியதுருக்கா அப்போ இது பார்ட்டைமா பண்ணிட்ருக்கீங்களா
ஆமா ஆமா
ம்
பார்ட் டைமா தா பண்ணிட்ருக்க
இப்போ நெறைய பசங்க இதெல்லா பண்றாங்க அதெல்லா கொஞ்ச ஆச்சரியமாாதா இருக்கு டுவெல்த்து படிக்கிறவங்களே பார்ட் டைமா நெறையா இந்த ஏ ஐ ரிலேட்டடா ப்ராஜெக்ட்ஸ்லா பண்றாங்க
ம் ம் ம் அதா எப்டி சொல்றது இது ஒரு நரம்புகளுக்கு ஒரு செலவுக்குன்னு வருதுல்ல
ம் ஆமா கண்டிப்பா ஏதாவது ஒரு கை செலவுக்கு யூஸ் ஆயிக்கு
வீட்ல கேக்கணுன்னு ஒரு அவசிய இல்ல
ஆமா கண்டிப்பா
நால்லா எப்டி சொல்றது வீட்ல வந்து நா எதிர்பாக்க மாட்ட இல்லாத டைம் இப்போ அவுங்ககிட்டயு இல்லன்னா நம்போ கொஞ்சோ நம்புளுக்கு கொஞ்ச கஷ்டமா இருக்கும்ல
ஆமா அது ஒரு நா நல்ல இதுதா நம்ம செலவுகள நம்மளே பாத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ அமெரிக்கா அந்த மாரி நாட்ல எல்லா பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசு ஆயிருச்சுன்னா அந்த பையன் வீட்ட விட்டு வெளியில போயிரணு பையனோ பொண்ணோ அவங்களே பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலைகள சுயமா ஒரு படிப்பு செலவுக்காக இருக்கட்டும் வீட்டு செலவு தங்கறது எல்லாமே அவங்களே பாத்துக்கிறோணு அந்த மாரி அவ்ங்க வந்து வீட்டுல இருந்தே அனுப்பிருவாங்க
ஆ அந்த மாரி நம் எப்டி சொல்றது இந்திரா அது நம்ம இந்தியாதா வந்து உன்னு வளரவே வளராது உன்னு எத்தினி வருஷ ஆனாலு
ம்
ஃபுல்லா காரக்டா கம்ப்ளீட் ஆவாது டெவலப்டு ஆவாது இப்போ நம்ம ஃபாரின் அந்த சைல்லா வந்து புடிச்சி இருந்தாலு ஒரு பெரிய வேலையல்லா அந்த சைடெல்ல போணு
ம்மா ஆனா ஒரு சிலரு என்ன படிச்சு முடிச்சோடனே வெளிநாடு போகணு அப்டின்னு நெனைக்கிறாங்க நெறைய பேர் எல்லா ஆனா நெறைய பேருக்கு தெறமைகள் இருக்கு அந்த தெறமைகளை வெளிக்கொண்டுட்டு வர முடியல முடியாத காரணத்தினால பாத்தீங்கன்னா நெறைய பேரு வெளிநாடு போயிறாங்க
ம் ஆமாம் கரெட்டு இப்போ எப்டி சொல்றது அவங்க நாங்களே கொஞ்சோ இப்போ வெறுப்பாதா இருக்கு இங்க இருக்றதுக்கு சென்னைல
ஆமா வெயிலு அதிகோ மழை பெஞ்சாலு சிரமோ எப்டிதா இருக்கறீங்கன்னே எனக்குத் தெரியல
எங்களுக்கு மழை வந்தா ஒன்னு பிரச்சனை இல்ல எவ்ளோ மழை வந்தாலு பிரச்சனை இல்ல
இப்ப உங்க ஏரியால மழை வந்தா ப்ராப் பிரச்சனை இல்ல ஆனா ஒரு சிலரு க்கு வந்து அது கொஞ்சோ சிரமமா இருக்கு இல்லையா அவ்ங்களுக்கல்லா
இதே நீங்க சும்மா மழை வந்தாலு தண்ணி நிக்கு சென்னைல எல்லா
ம்
ஒரு ஒரு பிளேஸ் வந்து டவுனான பிளேஸா இருக்கு
ம்
இப்போ மேடா இருக்கற பிளேஸ் வந்து எப்டி பாத் தாலு அது அவங்க தப்ச்சிருவாங்க ஏரிலெல்லா கட்டுறாங்க ரொம்ப பெரிய வீடு
இன்னொன்னு இப்ப எங்க பாத்தாலு ஒரே வெளம்பரமா அந்த அப்பாட்மெண்ட்டு இந்த அப்பாட்மெண்ட்டு பில்டிங் பாத்தீங்கன்னா ஒரு அறுவது மாடி நூத்தி இருவது மாடி கட்டணோ அந்த அத் அத்தன அளவுக்கு தரத்தளம் வந்து போட்டு ரொம்போ கட்டிட்டே போறாங்கல்ல ஆனா
அது ஏன்னா ரொம்ப மக்கள் வந்து வெளிய இருந்து வந்து தங்கறாங்க அதனால இவங்களுக்கு வந்து அவங்க வேல பண்றதுக்காக வராங்க அதனால இப்போ வீடு எதாச்சு தேவன்னா அந்த மாறி அப்பாட்மண்ட் எடுத்தறாங்க ஒவ்வொருத்தரு அப்பார்மெண்டே வாங்கிறாங்க
இல்ல ஒரு சொல் பொருந்தற மாறிதா அந்த ஊருமே இருக்கு வந்தாரை வாழவை குமூரு அப்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாறி ஏன்னா நெறைய பேரு பாத்தீங்கன்னா நெறைய கனவுகளோட படிக்கணுன்னு வராங்க பிள்ளைங்களோட படிப் புக்காக இப்பவே நல்ல ஒரு நல்ல பியூச்சர் இருக்கணு அப்டிங்கிற ஒரு நோக்கத்து க்காக வராங்க ஒரு சிலர் அவங்
காலேஜ் எல்லா கொஞ்சோ டிஃப்ரெண்டா இருக்கு
ஆமா
இப்ப இந்த சைடு வந்து கொஞ் இங்க இந்த சைடு வந்து வேற மாறி இருக்கு
ஆமா இந் அதாவது சென்னைல இந்த காலேஜ்ல படிச்சிருக்கான்னு சொன்னாலே ஒரு சில இடங்கள்ல எல்லா பிளேஸ்மெண்ட் ஈஸியா கிடைச்சிருது வேலைய பாக்கற எடத்துல எல்லா மத்த காலேஜ கம்பேர் பண்றதுக்கு இப்ப சென்னைன்னு மட்டு இல்லாம அ
நம்ப வேல பாக்றதெல்லா வந்து நம்மள நம்மளோட ஸ்கில்லு தா முக்கியோ இப்ப நம்ளுக்கு ஏதாச்சு ஸ்கில்லு போது இந்த இங்கிலீஷ் நல்லா கரெக்ட் ஆ ஃப்ளூய்ண்டா பேசற மாரி அதுக்கப்பறமா இந்த இப்ப நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த ஸ்கில்லு இருந்தா நீங்க வந்து இன்
ம்
ஆனா நீங்க வந்து ஃபிரெஷ்ஷரா ஈஸியா ஜாயின் பண்ணிட்லா
ம் ஆமா கண்டிப்பா நம்ம நம்ம திறமைகள வளர்த்துக்கிறணு குறிப்பா இந்த இங்கிலீஷ் கம்யூனி கேஷன் அப்டிங்கிறத கொஞ்ச நல்லா நம்ம வளத்துக்கிட்டாலே போதுன்தா நா நென க்கிற ஏன்னா எந்த இன்டர்வியூவா இருந்தாலு அதுதா மெயினா பாக்குறாங்க
ம் ஆமா ஏன்னா அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்ப எனக்கே எப்டி சொல்றது நா கரெக்டா ஃப்ளுயண்டா பேச மாட்ட ஒரு ஒரு ஒரளவுக்குதா இப்போ நா
இல்ல முயற்சி பண்ணுங்க இப்போயே எனக்குமே அப்டிதா இருந்தது ஆரம்பத்துல அப்புற நா டெய்லியு கொஞ்சோ கொஞ்சோ இதுக்காகவே ஒரு இருவது நிமிஷ முயற்சி பண்ண இப்பதா நறைய எடத்துல சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல யூடியூப்லலா எல்லா வந்துருச்சி இல்லையா அதுல முயற்சிப் பண்ண பண்ண எந்திருச்சி நா இப்ப ஹவுஸ் ஒய்ஃப்பான்னு இப்போ வேற ஒரு எடத்துலயு வேல பாத்துட்டு இந்த மாரி ப்ராஜெக்ட்ஸும் பண்ற முடியுதுன்னா அப்போ நமக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பாட் டென் இல்லையா அப்போ நா வந்து ஆ எனக்கு நா எனக்கு கரியர் கேப்பே இருக்கு அஞ்சி வர்ஷ அதுக்கப்புற தா நா இப்போ கிட்டன்ஸ்லதா பாத்தீங்கனா ரெண்டு வருஷமா வேல பாத்துட்டு இருக்க அப்போ எனக்கு கம்யூனிகேஷ் ன நா உருவாக்குறதுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டைம் எடுத்து அந்த ஆறு மா சோ நா பாத்தீங்கனா வேல பாத்துட்டு இருந்த
ஆ ஆ ஓகே ஓகே அதே அது கரெட் ட்டுதா கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்‌ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அது இருந்தாலே நம்ம பொழச்சில்லா அவ்ளதா அது நம்பே நம்ப சென்னைல மட்டு இல்ல நம்ப வெளிய ஊர் போனாலு பொழச்சில்லா
ஆமா
அதுதா அது ரொம்போ முக்கியோ சோ ஓகே நன்றிங்க ரொம்போ ஹலோ
ஆ கேக்குது
ரொம்ப நன்றிங்க கால் அட்டன் பண்ணதுக்கு ரிட்டன் பண்ணட்டுமா
ஆ
ஆ ஓகே
செர் பாருங்க வக்கிற நன்றி